அ
அ சொல்லு இப்போவா அ வீட்ல வந்து நம்ம வந்து இந்த விரட்டி ரைஸ் அப்டினு செய்யறோம் இல்லையா அதுல எனக்கு எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பிரச்சன கொடுக்கக்கூடிய சாப்பாடு அப்படின்னாக்கா அந்த புளிசாதம் தான் தோழி
செய்வே ஆமா அது செய்யவேன் ஆனா வந்து என்னோட கணவர் என்ன சொல்லுவாங்கன்னு அப்டின்னா நீ என்ன எள்ளு சாதம் செஞ்சிருக்கியா அப்டின்னு கேடப்பாங்க தோழி
எ அப்டி என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்க என்ன என்ன போட்டீங்க
ஆமா நா என்ன போடுவேன் அப்டின்னா திடீர்னு கேட்டுட்டீங்களே நா வேற செஞ்சு ரொம்ப நாளா ஆகுது ஆமா அத அடிக்கனே செய்வேன் எனக்கு என் பிள்ளை என் பெரிய பாப்பாவுக்கும் அது புடிக்கும் அந்த புளி சாதம் அப்படிங்கறது பிடிக்கும் அவ ரொம்ப விரும்பி சாப்பிடுவா ஆனா நிறைய எப்ப சாப்பாடு புளிசாதம் செஞ்சாலும் என்னோட கணவரு கேட்கக்கூடிய முதல் கேள்வி இன்னைக்கு என்ன எள்ளு சாதம்மா அப்படின்னு தான் கேட்பாங்க அதனாலேயே நான் அத அப்டியே நான் அவாய்ட் பண்ணிரென் சார் இப்போ நமக்கு வரல வரலன்றத போய் ஏன் செஞ்சுக்கிட்டு திரும்ப அவங்கள்ட நம்ம வந்து பேச்சு வாங்கிட்டு அப்டின்னு சொல்லிட்டு அந்த புளிசாதம் அப்டின்றதே நா கொஞ்சம் அப்டியே நிறுத்திக்கிட்டேன்
ஆ நா ஒரு மெத்தட் சொல்றேன் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க உம் சாத் தோ வடிச்சு வச்சுக்கோங்க நல்லா ஆற வச்சு ஒரு தட்டில போட்டு நல்லா உதிரியாக ஆற வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு
ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க தோழி
ஆ புளி நல்லா கரைச்சு நல்லா ஊற வச்சு கரைச் ச்சு நல்லா வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருங்க
ஆ சரிங்த்தோழி
அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதுல கொஞ்சமா தனியா தனியா இருக்கு இல்லலைங்ளா மல்லி அது கொஞ்சம் ம வெந்தயம் நெறையா போடக்கூடாது ரொம்ப கஷப்பெடுத்துரும்
ஆ ஆ
தனியா கொஞ்ச சீரகம் கொஞ்ச மிளகு
அவ் சரிங்க தோழி
இது இத மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் கடல பருப்பு வேணா போட்டுக்கோங்க அதோட
இந்த கடல பருப்பு ம் தனியா புளி சரிம்மா மிளகும் சீரகம் சரிங்க தோழி
அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க வருத்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரும் பாத்தீங்களா ரொம்ப கருக விட்டுறாதீங்க லை டா பொரிஞ்சி வருமோது எடுத்து தனியா வச்சு மிக்சிங் பவுல்ல போட்டு நல்லா ஒரு கிரைண் பண்ணி எடுத்துருங்க நல்லாப் பவுடராவே பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எண்ண ஊத்தி கடுகு போட்டு பூண்டு இருக்கு பாத்தீங்களா மெயினா இந்த பூண்டுதான் முக்கியமே புளி சாதத்துக்கு ஆ பூண்ட வந்து நல்லா அ தோலோடையே வெச்சு நல்லா தட்டிட்டு அந்த எண்ணெய்ல போட்டுருங்க
அ எதெல்லா தனியா எண்ண போட்டுக்கறதுல பொட சொல்றீங்க
ஆமா தனியா எண்ணெ ஊத்தி கடுகு போட்ருக்கீங்க கருவேப்பில போட்டிருக்கீங்க நாலு காஞ்ச வரமெளகா போட்டுக்கோங்க பிச்சு போட்டுக்கோங்க அதோட இந்த ஒரு பல் பூண்டையு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க கரிகிற வேண்டா ல சிம்ல வெச்சு நல்லா ஃபிரை பண்ணுங்க கடல பருப்பு கொஞ்சோ தாளிக்கிறதுக்கு கொஞ்சோ வேற்கடல வேர்கடல வந்தா வருத்த வேர்கடலையா இந்தா நீங்க லாஸ்ட்ல போட்டுக்கலா வறுக்காத வேர் கடலையாந்தா அந்த எண்ணெயிலயே போட்டீங்கன்னா அது பொரிஞ்சிரோ நல்லா
ஓ சரி
வருத்த வேர்கற்கடல நீங்க வாங்கி வெச்சிருக்கீங்கன்னா அத லாஸ்ட்டா ஆட் பண்ணிக்லா சாப்பாடு போடு போது ஓகேங்களா அப்டி இல்லேன்னா இந்த தொளியோட இருக்க வேர்க்கடலய அதுல போட்டீங்கன்னா நல்லா டப் டப்புன்னு அந்த தொலியெலா வெடிக்கோ வெடிச்சதுக்கு அப்புறோ புளியில வந்து லைட்டா மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த புளியு அந்த தண்ணியில ஊத்தி நல்லா பாயில் பண்ண விடுங்க
ஓ சரிங்க தோழி
அது நல்லா கொதிச்சு கொஞ்சோ திக்கான பேஸ்ட் மாதிரி வரு
ஓ சரி சரி
அப்ப எறக்கி வெச்சு ஆ இந்த சி தா ந்த கொஞ் அந்த புளியையு கொஞ்சோ ஆறவிடுங்க ஆற விட்டதுக்கு அப்புறோ இந்த சாதத்தையு போட்டு நம்ம அரச்சு வெச்சிருக்கோல அந்த பவுடர்
ஆமா
அந்த பவுடரையு போட்டு லைட்டா உப்பு போட்டு வேர் கடல வந்து நீங்கப் பொறிக்காத வேர்கடலையா இருந்தா தனியா வெச்சிருப்பீங்களா அதையு போட்டு எல்லா ஒரு மிக்ஸ் குடுங்க நல்லா ஜென்ட்லா
ஓ செரி
ஆ நல்லா ஜென்ட்லா ஒரு மிக்ஸ் குடுத்து ஆற விட்டு சர்வ் பண்ணி பாருங்க
ம் இதுல வந்து நீங்க வந்து எள்ளு சேக்க மாட்டீங்களா தோழி
எள்ளு புளிசாதத்துக்கு சேக்க மாட்டாங்கல்ல அப்ப நீங்க எள்ளு சேத்துரு கீங்க அதனால தா அவுரு எள்ளு சாதம்னு கேட்ருக்காரு எள்ளு சேக்க கூடாது தோழி ஏனா வந்து இது வந்து முழுக்க முழுக்க நம்ம நல்லெண்ணெயிலயே பண்ணுவோ
ஆமா நல்லெண்ணெய்லதா
அப்போ அந்த எள்ளு வாசோ வந்து எக்ஸ்ட்ராவே அதுல வந்துரு இல்லைங்களா
அ அ அ நா வந்து எள்ளு சேத்துட்டே ஆ பெருங்காய தூளுலா சேத்துட்டீங்களா தோழி
ஆ இது வந்து நா புலி சாதத்துக்கு சொன்னே
ம்
புளியோதர பவுடர் ஆ இதே மாதிரி புளியோ தர பவுட்ரு நம்ம ப்ரிப்பர் பண்ணிட்டு அது கூட போடும் போது அத தாளிக்கும் போது வந்து நா பெருங்காய தூள் சேத்தக்குவ
அ இப்ப வந்து புளி சாதத்துக்கு வந்து நம்ம புளிய ஊற வச்சுட்டு ஆ அதுல வந்து இப்போ நா சொல்லிட்றே நீங்க சொன்னத நா சொல்றே அப்பதா எ மைண்ட்ல நிக்கோ
அ நா ஒரு நிமிஷோ நா அந்த பவுடர் சொன்ன பாத்தீங்களா அது நீங்க இல்லாம கூட இந்த நாள் நா சொன்ன இந்த இந்த பொருள மட்டு வச்சு புளி சாதம் மட்டு நீங்க எள்ளு போடுறக்கு பதிலா இதுல ஒரு பல் பூண்டு தட்டி போட்டு இந்த புளிய கரச் ச்சு அதுல ஊத்தி கொஞ்சு தாளிக்கிறக்கு கருவேப்புல கடுகு ஆஹ் கடலப்பருப்பு வேர்கடல இதையெல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த சாதத்த போட்டு கெளறி பாருங்க சூப் சூப்பரா இருக்கு
ஓ சரி சரி தோழி ஆனாவந்து புளிசாதத்துக்கு வந்து யு பூண்டு போடணுனு சொல்றீங்க
ஆமா
நா அந்தமேறி புளிசாதோ பூண்டு போட்டு நா சாப்டதில்லையே தோழி
நீங்க கொஞ்சமா நாளைக்கி உங்க வீட்ல சாதம் மிஞ்சு போச்சுனா ம் இந்த மெத்தட்ல கொஞ்சமா புளி ஊற வச்சு நா சொன்ன மெத்தட்ல தாளிச்சு சாப்ட்டு பாருங்க
ஓ சரிங்க தோழி இப்ப சாதம் மிச்சோ இருக்கு
அதுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்டி வருது என்னனு பாத்துட்டு சொல்லுங்க நாளைக்கி அஞ்சு கால் இருந்துச்சுனா கண்டிப்பா என்ன க மெசேஜ் பண்ணுங்க நா கால் பண்ற உங்குளுக்கு
ஆ செரி செரி கண்டிப்பா அதாவது எனக்கு அது நறையா கெடக்கு அதனால இன்னு ஸ்டார்ட் பண்ணவே இல்ல வர்றது மட்டு தா பேசுறே இப்ப என்னனா ஆ அதுல வந்து பூண்டு போட்டு பண்ணணும்ன்றத நா இப்பதா கேள்விப்படுற முதல் முறையா
பூண்டு போட்டீங்கன்னா புளி சாதத்துக்கு நல்லா ஒரு மனமா இருக்கு
சேரிங்க தோழி இதுல வந்து வரமா மல்லி
புளியோதர சாப்ட்டு இருக்கீங்களா கோவில் புளியோதர அது வந்து இனியு கொஞ்சோ இது வந்து கொஞ்சோ ட்ரையா இருக்கு சாப்பாடு புளி சாப்பாடு
ஆ
வெரைட்டி ரைஸ்ஸா உதிரி உதிரியா இருக்கு புளியோதர வந்து கொஞ்சோ பொங்கல் க அந்த கன்சல் இதுல இருக்கு அதுக்கு வந்து ந சொன்ன அந்த பவுட்ர அரைச்சு இதே மெத்தட்ல போட்டு கொஞ்சோ நல்லா அந்த கோ கிரேவியா இருக்கும் போதே அந்த புளி வந்து தள தளனு இருக்கும் போதே போட்டு கெளறுனீங்கனா நல்லா புளி புளியோதர சாப்பாடு நல்லா கோவில் சாப்பாடு மாதிரி இருக்கு
ஆ எதாவது இப்ப நீங்க என்ன சொல்றீங்கனா காஞ்ச மிளகா வரமல்லி மிளகு
காஞ்ச மிளகாலா போட வேனா நீங்க மிளகா தாளிக்கும் போது போட்டீங்கனா போது வரமல்லி கடல பருப்பு
ஆ
உம் கொஞ்சோ வேர்க்கடலே
உங்களுக்கே மறந்து போயிட்டு
வரமல்லி
ஆ
ப கடல பருப்பு
அரைக்கு அரைக்கக்கு ஆ ஆ
வரமல்லி கடலபருப்பு கடுகு கொஞ்சோ சீரகோ கொஞ்சோ மெளகு கொஞ்சமா வெந்தயோ கொஞ்சமா
ஆ சரி சரி இதெல்லா வருத்துட்டு அரச்சு
டேஸ்ட்க்கு வேனுனா உங்களுக்கு வேர்கல்ல ஆட் பண்ணி அரச்சுகோங்க
ஓ சரி சரி வே வே வேர்க்கல்லயு அரச்சிகலா
ஆ அரச்சுகலா ஒன்னு பிரச்சன இல்ல அது நல்லா கொஞ்சோ இனியு உங்களுக்கு பவுடர் ஜாஸ்தியா கெடைக்கு அந்த சாப்பாட்ல போட்டு கெளரும்போது நல்லா நல்லா கோட்டிங் தரு
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி நா கண்டிப்பா நா
கர் பண்ணன்னா அதலோட ஃபோட்டோஸ் இன்கிரீடியன்ஸ் எல்லா நா உங்களுக்கு அனுப்பற ஓகேங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு மொதல்ல இந்த இட்லிக்கான அந்த பருப்பயே மொதல்ல அனுப்பி விடுங்க அது என்னா பருப்புனு தெரிஞ்சு வெச்சுக்கணு நானு ஏனா நா ஒரு அதாவது நா சாம்பார் எல்லா ஓரளவு நல்லா சமைப்ப சாப்பாடு கொஞ்சோ நல்லா சமைப்ப ஆனா இது புளிசாதல மட்டு நா விஜயம் அப்டின்னா என் கணவர் கேப்பாங்க எள்ளு சாப்பாடானு சாப்ட்டதையு அதா கேப்பாங்க ஆ நா எள்ளு கண்டிப்பா சேப்ப வெள்ள எல்லோ அல்லது கருப்பு எல்லோ கொஞ்சோ சேத்து வறுத்துட்டு அத நா பொடி பண்ணி அதுல சேத்துப்ப
ம் ம்
அ சோ அதனால அவுங்க அந்த மாரி கேப்பாங்க
நீங்க எதுமே சொல்லாதீங்க இந்த மாரி ஒரு டைம் ட்ரை பண்ணி குடுங்க நீங்க சாப்ட்டுட்டு ட்ரை பண்ணுங்க
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நா அத ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சு சாப்ட்டு இது எனக்கு
ஆ கொஞ்சமான கொஞ்சமா இருக்க சாதத்துல எதுலாயாது உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஃப்ரீ டைம்ல செஞ்சு சாப்ட்டு பாத்துட்டு உங்களுக்கு எதாது அதுல ஆட் பண்ணுன் தோணுச்சுனா ஆட் பண்ணுங்க
இப்ப இப்ப பாத்தீங்கனா ஏ எப்பொழுதுமே ஈவினிங் பாத்தீங்கனா ஒரு மாலை பொழுது அஞ்சு மணிலந்நது ஏழு மணி வரைக்கு ஃப்ரீதான் தோழி அஞ் எப்போ எப்பயுமே வந்து அஞ்சு மணிலந்து ஏழு மணிக்கு நமக்கு வந்து ஓய்வு நேரம் அ ஏழு மணி வரைக்கு சொல்லலா அல்லது ஆறரை மணி வரைக்கு அப்டின்னு கூட சொல்லலாம் இதுக்கு எடைல பிள்ளைங்களுக்கு அந்த பாடங்கள சொல்லி குடுப்பேன் ஆனா அது வந்து நம்ம உக்காந்துட்டு ஒன்னு பெருசா செய்யப்போறதில்ல வெச்சுங்க அதனா ஓய்வு நேரந்தான் அது அந்த நே இதுல ஒன்னா அத செஞ்சு பாறேன் இப்பதைக்கு இனி எனக்கு இந்த நேரத்துல எனக்கு ஓய்வு நேரமாதா நா இருக்கற இந்த கொஞ்ச நாளைக்கு கணவருக்கு பிறந்த நாளு சோ அதனால இன்னைக்கு கட க்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அ வரலா அப்டின் கற மாரி முடிவு பண்ணிருக்கோ கொஞ்ச சாதமு இரு க்கு நா செஞ்ச ரொம்ப நேரோ ஆயிருக்காது தான அது என்ன ரொம்ப சீக்கிரோ செய்யக்கூடிய பொருளுதான ஒண்ணு பெருசா ஒன்னு டைம் எடுக்காது அ கொஞ்சம்மா ஃபர்ஸ்ட்டு இப்போ கொஞ்ச நா ட்ரை பண்ணி பாக்கற எப்டி இருக்குன்றத நா ட்ரை பண்ணி பாத்தனா நா அதில நா செஞ்ச நாளைக்கு அவுங்களுக்கு செய்வன் கருவேப்பில மட்டு நம்ம அதில் கொஞ்சோ அதிகமா சேத்துக்கணு அப்டிதான அப்டிதான தோழி அப்டிதான
ஆமாங் தோழி சேத்துகோங்க
கருவேப்பல காஞ்ச மிளகா வந்து நம்ம வந்து எண்ணெயிலயே போட்டு வறுத்துட்டு எடு
ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பல்லு பூண்டு ஒரு பல் போட்டு நல்லா தட்டிட்டு அதுலயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கடல பருப்பு வேர்கடல இதுல எல்லா போட்டு ஃப்ரை பண்ணி இந்த புளிய அதுல ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள் பொடி போட்டு சாப்பாடு போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்றோ அந்த புளி வாடல்லாம் போனதுக்கு அப்றோ போட்டு கலறிடுங்க
செர்ரி ஓகே ஓகே கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி தோழி எனக்கு நெறைய விஷயங்கள நீங்க சொல்லி சமையல பத்தி தீய ஒரு சில குறிப்புகள நா எடுத்திருக்கே நா அது எப்டி இருக்குன்னு சொல்லி நா பயன்படுத்தி பாத்துட்டு உங்களுக்கு சொல்றே
கண்டிப்பா சொல்லுங்க ரிவ்யூ எப்டி இருக்குன்னு நானு கேக்க ஆவலாருக்கே
ஆமா
நன்றி தோழி நன்றி
மீண்டு நீங்களே கால் பண்ணிடுங்க
ஓகே தோழி